எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க ம் வேலயெல்லா உங்குளுக்கு எப்டி போகுது
வேல எல்லா அது பாட்டுக்கு போகுது உங்களுக்கு எப்டி போகுது
சொல்லிக்கிற மாதிரி இல்ல ஏதோ போய்ட்டுருக்கு
ஏ என்னாச்சு
போயிட்டுருக்கு சொல்ற மாதிரி இல்ல ஏதோ கடமைக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கு
அப்படியா மதிய உணவு சாப்டுட்டீங்ளா
ஆ லன்ச் எல்லா முடிஞ்சாச்சு நீங்க
ஆ முடிஞ்ச்சு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்
இன்னிக்கி பிரியாணி
ம்
நீங்க என்ன ஸ்பெஷல்
நாங்க வந்து சாட்டர்டே வேற இன்னிக்கி சஷ்டி வேற அதனால நாங்க வந்து நான்வெஜ் சாப்பட மாட்டோ
ஓகே ஆ சூப்பர் சூப்பர் அப்றம் சொல்லுங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சுன் சொல்லி அதனாலதா கூப்ட்டே
அப்டியா இப்பாவது உங்களுக்கு என்னோட ஞாபகம் வந்ததே
அப்பப்ப நெனப்பே கூப்பிடணு பட் வேற எதாவது ஒரு வேல வந்துருமா அதோட அப்டியே மறந்துருவே
அப்டிங்ளா சேர் சேர்
ம்
சேரி ஒங்ககிட்ட ஒரு விஷயோ கேக்கலானு நெனைச்சே நல்ல வேளை நீங்களே கால் பண்ணிட்டீங்க என்ன விஷயம்னா என்னன்னு தெரியல எனக்கு திடீர்னு ரொம்ப ஹேர்ஃபால் ஆயி ட்டே இருக்கு
ஆ
அதுதா சரி உங்ககிட்ட ஏதாச்சு ஒரு ரெமிடி இருக்கான் கேட்கலாமேனு கால் பண்ணா நெனச்சே இருக்கும் போது நீங்களே பண்டீங்க
எனக்கு ஒரு முன்னாடி ரொம்ப ஹேர் ஃபால் இருந்துச்சு நானு என்னன்னவோ ட்ரை பண்ணே அப்பறோ ஹாஸ்பிட்டல் போய் மாத்திர வாங்கியெல்லா போட்டு எது ஏதோ பண்ணியாச்சு ஈவன் ஹேர் ஆயில் கூட எல்லா ஹேர் ஆயிலு ஷாம்பு எல்லாமே மாத்தி பாத்தே ஒன்னு ஒர்க் அவுட் ஆகல அதுக்கப்பறோ நேத்து தா நா போயி ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தே
அப்டியா ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட்னா அது என்ன அது என்னா பண்ணுவாங்க
ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட்டு அ நமக்கு ஹேருக்கு பு்ரோட்டீன் வந்து முக்கிய தானே ஸோ மேபி ஆ புரோட்டீன் சஃபிஷியன்ட்னாலயு ஹேர் நமக்கு ஃபாழ் ஆகலா ஹேருக்கு ஸ்ட்ரென்தன் வேணுல அதனால ஜஸ்ட் ப்ரோட்டீன் நெறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு எனக்கு முன்னாடி தெரியாது பட் சும்மா என்னோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க
ம்
அவுங்கலா பண்ணிருப்பாங்க ஆனா நா பண்ணதில்ல சேரி சும்மா போய் ஒரு டைம் பாக்கலாமேன்னு சொல்லி போனே
இப்டி எக்ஸ்டர்னல்லா புரோட்டீன் ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்லி எடுக்குறதுக்கு பதிலா நம்ம பாடிக்கு தேவையான இன்டேக்கா எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல
வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இந்த மாரி சமைச்சு சாப்ட்டுட்டு தேவையானது எடுக்க நம்மளனால டைம் இல்ல அதனாலதா சேரி சும்மா ஒரு டைம் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி போனே
நீங்க ஜென்றலா வந்து இந்த ஆ ஒயிட்டு் எக்கோட ஒயிட்டு பாதாம் ம் பன்னீரு அப்பறோ வந்து ஆ ஒயிட்டு கொண்ட கடல அதுக்கப்பற பொறிகடல அதுக்கப்பற வேற என்ன இருக்கு ம் ம் ஞாபக வரும்போது சொல்றே இப்பதைக்கி இதுதா ஞாபக இருக்கு இது இல்லாம
போடுவீங்களா முட்ட எல்லாமே
நா வந்து முட்டை வந்து சாப்புட மாட்டே மத்தபடி மீ தி எல்லாமே பாதாம் சாப்புறது ஆ அதெல்லா இப்ப எடுக்குறதுனால கொஞ்சோ ஹேர் ஃபால் வந்து கம்மிய ஆயிருக்கு
என்ன ஹேர் ஆயில் நீங்க யூஸ் பண்ணுறீங்க
நா வந்து ஹேர் ஆயில் சொல்ட்டு மொ தல்ல நெறய அது இதுன்னு மார்க்கெட்ல வந்து எது எது புதுசா வருதோ அது எல்லாமே யூஸ் பண்ணுவே ஆம்லா ஹேர் ஆயில் வாட்டிகா பெர்சோனா அப்பறோ கியோ கேர் பிண் இந்த மாரி என்னன்னமோ பேரு எலாமே யூஸ் பண்ணே ஆனா வந் து ஆ எனக்கு வந்து கொட்ட தா செஞ்சது
ம் ம்
அதுக்கப்பறோ ப்யூர் கோகனேட் ஆயில் யூஸ் பண்ணே அதுவு கொட்டதா செஞ்சுச்சு அதுக்கப் ப்பறோ வந்து நா என்ன பண்ணேன்னா வந்து நானே வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்டே
ஓ சூப்பர்
அது ஸ்டாட் பண்ணிட்டு இப்பதா நாட்டு மருந்து கடைகள்ல நெறய பொருள் வாங்கி சேத்
என்னென்ன பொருள்லா அதுல சேப்பீங்க
ஆ அதுல வந்து ஒரு அரௌண்டு ட்வெண்டி கிட்ட சேப்போ எனக்கு ஞாபகோ வர்றது மட்டு நா உங்ககிட்ட சொல்றே
ம் ம்
ஆ மெயின் வந்து ஜடாமந்திரி வேரு
ஆ
அதுக்கப்பறோ வந்து வேற ஆ நெல்லிக்கா கருஞ்சீரகோ வெந்தயோ
காய வெச்சு போடுவீங்களா இல்ல அப்படியே ராவா போட்ருவீங்களா
இல்ல நா வந்து அ வெந்தயமு கருஞ்சீரகத்தயு வறுத்து பொடிய அடிச்சு வெச்சுக்குவே
ஆ
மருதாணியெல்லா வந்து சும்மா அப்படியே போட்றது
பச்சயாவே போட்ருவீங்களா காய வெக்காம அப்ப அது தண்ணி செத்துருக்குந்தானே அது
இல்ல இல்ல ஆ ஆகாது நம்ம வந்து நம்ம தண்ணிலியே மிக்சில போட்டு அரச்சு ஊத்துனாலு அது வந்து நம்ம பாயில் பண்ணுவோம்ல அந்த பாயில்ல வந்து அது நல்லா கொதிக்கு ஒரு ரெண்டு மண் நேரோ அப்படி நீங்க கொதிக்கி வைக்குமோது அந்த நீர்ச்ச த்து எல்லாமே வந்து நமக்கு வந்து எவாப்ரேட் ஆயி போயிரு
ம் ம் ம்
அப்டிங்கம் போது உங்களுக்கு வந்து ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆயி தண்ணி சேத்த அந்த இதே நமக்கு தெரியாது அப்படிதா இருக்கு அப்புறோ இந்த ஆலிவேரா இருக்கு தெரியுமா ஆலிவேரா அ உரிப்பொடி ஒரு சில நேரோ நா என்ன பண்ணுவேணா மருதாணி எல இதெல்லா கெடைக்கல கரிசலாங்கண்ணி இதெல்லா கெடைக்கலன்னா ஆ பொடி விக்கிதுல நாட்டு மருந்து கடைகள்ல அத வாங்கி ஆ அது வாங்கி நா மிக்ஸ் பண்ணிருவே மருதானி பொடிய போட்றது பொடிய போட்றது கரிசலாங்கண்ணி பொடி போட்றது இந்த மாரி பொடிகளா மிக்ஸ் பண்ணிருவே
ஓ ஆனா அது ஒரு எஃபெக்ட்டிவா இருக்கா உங்களுக்கு
ஆ எனக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கு அப்புடியுமே ஹேர் ஆயிலுமே வந்து ஆ ஜ டாமந்திரி வேர் போட்றனால ஹேர் ஆயில் வந்து ரோஸ் கலர்ல இருக்கு
ஓ அப்ப வந்து க ஒயிட் ஹேர் இருந்தா அதுவே ம இதாயிருல
ஆமா எனக்கெலா மாறுச்சு அதுவுமில்லாம நா வேற என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா வந்து ஆ சண்டே அந்த மாரி சண்டேன்னில்ல நமக்கு எப்போ டைம் கெடைக்குதோ அப்போ வந்து ஹ அ மருதாணி வெச்சு ஹேர் பேக் போடுவே நீங்க இந்த மாரி எதாது ட்ரை பண்ணியிருக்கீங்களா
இல்ல நா அந்த மார்லா எதுமே பண்ண மாட்டே நா வந்து செல்ஃப் கேரே பண்ணிக்க மாட்டே வேலைக்கு போக வர அந்த மாரிதா இருப்பே தனியா எனக்குன் சொல்லி எந்த கேரயிமும் பண்ணிக்க மாட்டே நானு
எப்பயுமே வந்து செல்ஃப் கேர் தா பண்ணணு நீங்க இந்த மாரி எதுக்கு தேவயில்லாம காச குடு த்து வேஸ்ட் பண்ணிட்டு
ம் அத டைம் இல்லாதனாலதா செ செரி அதுவு இல்லாம நா எவ்ளவோ டைம் வந்து இத பண்ணனு அத பண்ணணு நெனைப்பே பண்ணதில்ல சேரி உ எனக்கு ஆஃபர் ப்ரைஸ்ல கெடைச்சிச்சேன்னு சொல்லிட்டு நேத்து போய் பண்ணிட்டு வந்தே அதுவு பண்ணது இல்லா ம அவங்க ஆயிரத்தெட்டு இது சொல்றாங்க இப்டி பண்ணக்கூடாது அப்டி பண்ணக்கூடாது படுக்கும் போது பாத்து படுக்கணு தலைக்கு ஏ எண்ண வைக்க கூடாது தண்ணி பட கூடாது எது எதோ சொல்றாங்க
இதெல்லா தெரிஞ்சிருந்தா நீங்க போய் பண்ணிருக்கவே மாட்டீங்களே இவ்ளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதா இருந்தா
ஆமா கண்டிப்பா நா போயிருக்க மாட்டே நா சரி சும்மா வந்து இந்த மாரி ஒரு டைம் பண்ணுவாங்க அப்டின் சொல்லி பாத்தா ஹேர் மாஸ்க போடணு நார்மல் ஷாம்பு போடக் கூடாது அப்டின் சொல்லி நறைய ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் எல்லா போட்டு சொல்லிட்டு இருக்காங்க
இந்த மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணணு அந்த மாரிலா சொன்னாங்களா உங்களுக்கு
ட்டு அவங்களே ஒரு ஷாம்பு ஒரு ஆ லைக்கு ஒரு ஹேர் மாஸ்க்கு இதெல்லா சொன்னாங்க இத நீங்க யூஸ் பண்ணீங்க ஆ இங்கிட்டு நம்மகிட்ட வந்து இந்த மாரி பண்ணுனா உங்க ஹேர் நல்லாருக்குன்னு ஒரு பக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறோ பண்ணதுக் அப்புற நீங்க இதையே மெயின்டெயின் பண்ணணு அப்டின்னா எங்கிட்ட இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணா அது அப்டியே மெயின்டயன் ஆகு அப்டின் சொல்ட்டு இவங்க ஒரே இதுலயே ரெண்டு பிசினஸ பாத்துருவாங்கல்ல
ஆமா மார்க்கெட்டிங் தானே
அச்சு அது பண்ணாதுக்கு அதுக்காசாச்சு
ம் இப்பல்லா எல்லாமே பிஸ்னஸ் தா
ம் நீங்களு ஹேர் ஆயில் பண்ணது நல்லா இருக்கு பின்ன நீங்களு அத வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான பிசினஸ் மாதிரி
அது ஃப்யூ அந்த ஐடியா இருக்கு பட் இப்பதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ற மாரி இல்ல பாப்போ இன்னு கொஞ்ச நாள் போகட்டு
ம்
வேற இந்த மாரி நீங்க வந்து ஹேர் இதுக்கு எது ட்ரை பண்ணியிருக்கீங்களா இந்த மாரி நா வந்து ஹேர் ஆயில் அப்பிலா சொல்றேன்ல்ல அந்த மாரி எது நீங்க எது பண்ணீங்களா
நா பண்ணிருக்கே ஆனா அது எல்லா எனக்கு எஃபெக்டிவா இல்ல இருந்தது இல்ல நானுமே வந்து கரஞ்சீரகோ வெந்தயோ அப்பறோ ரோஸ்மெரி பின்ன மருதானி பொடி
ம்
இதெல்லா வெச்சு அரச் அரச்சுல்ல ஜஸ்ட்டு ஒரு இ இத இடிப்போம்ல அந்த மாரி இடிச்சு ஒரு வெள்ள துணில கட்டி தேங்கா எண்ணெய்குள்ள போட்டு யூஸ் பண்ணே ஆனா அதெல்லா எனக்கு எதுமே எஃபெக்டிவா இல்ல ஈவன் முடியு கூட எனக்கு கொட்டிக்கிட்டே தா இருந்துச்சு எனக்கெலா ரூட்ல இருந்து கொட்டிக்கிட்டு இருக்கு அதுனால சேரி இது ஒரு டைம் ட்ரை பண்லான் சொல்லிதா இந்த டைம் பண்ணிருக்கே பாப்போ எப்டி இருக்குன்னு
நீங்க சீரம் ஏதா ட்ரை பண்ணி பாக்கலாம்ல ரூட்ல இருந்து கொட்டுச்சு அப்டின்னா
பாப்போ இனிதா இப்ப ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கு தானே இதுக்கப்பறோ கொஞ்ச ஏதாது பண்ணணு
சேர் சே ஏன்னா ஹேரு ரொம்ப முக்கியம்ல
கண்டிப்பா
ஏதோ கொஞ்சொமாவது இருக்கணும்ல எல்லாமே போயிச்சு என்ன பண்றது
எனக்கு முன்னாடி அவ்ளோ இருந்துச்சு இப்ப முது முதுகு பக்கம் கூட வர்ல அந்த அளவுக் கு கொட்டி போச்சு ஃபுல்லா
உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு தல பின்ன சொல்லியிருக்காங்களா இல்ல எப்டி
இல்ல தலயெலா பின்ன கூடாதா அப்டியே ஸ்ட்ரைட்டா விடணுமா படுக்கும் போது அதே மாரி வச்சு படுக்கணு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் இல்லன்னா வந்து அதோட டெக்ஸ்சர் மாறிடு அப்டின் சொல்லி சொன்னாங்க ஆனா நா நேத்தே பார்லர்ந்து வெ வெளிய வரவுமே கிளிப் எடுத்து தலைல மாட்டிப்பே
ம் ம் அப்பிடியா
ஈவன் இன்னைக்குமே கிளிப் போட தா போட்டே
நீங்க ஏதோ ஒரு ஆசைக்காக பண்ணிருக்கீய சும்மா ஒரு ட்ரை பண்ணுவோம்
அவ்ளவு தா அதேதா அதேதா
ம் அதுவும் இல்லாம ஆஃபர்ல வேற கெடச்சிருக்கு சும்மாவா விடுவீங்க
எதோ
கண்ணா ரெண்டு லட்டு
உம் உம்ம்
கண்ணா ரெண்டு லட்டு திண்ண ஆசையாங்கிற மாரி நம்மளோட ஆசைக்காகவும் ஆச்சு நமக்கு பட்ஜெட்லயும் வந்துருச்சுன்னு
ஆமா அப்டித்தா
சேர் சேரி சேரி உங்க எக்ஸ் பீரியன்ஸ என்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி
ம் ஓகே நானு உங்க மூலியமா எண்ணெய்க்கு என்ன என்னன்ன பண்ணலாம் சொல்லி சொன்னீங்கல்ல நானு அடுத்தத்த டைம் நீங்க சொன்னபடி எண்ணெ அரச்சு பாக்கணு எதாவ்து ரெமடி தெரியுதா அப்டின் சொல்லி பாக்கலாம்
ம் ட்ரை பண்ணி பா த்துட்டு எப்டி இருக்கு எண்ணெ
அ கண்டிப்பா கண்டிப்பா ஓகே நம்ம பாக்கலாம் பாய்
பாய் ம்